ஹலோ துர்கா நா பேசுறது கேக்குதா
ஆ கேக்குதுகா அப்பா இவ்ளோ நேரமா கத் ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க ஓ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆ சாப்ட்டாச்
அ வொர்க்கு வொர்க்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்க
என்ன சொன்னாங்க லாவன்யா அக்கா
லாவண்யா வந்து அவளு ஒர்க் பண்ணிட்டு இருக்கனு தா சொன்னா
ஆ
தெர்லன்னு சொல்றா கேட்டியா எப்டி
யாருக்கு தெர்லக்கா நா அவங்ககிட்ட பேசலக்கா இன்னு
ம் உடம்பு சரியலன்னு சொல்லிட்டு இருக்கா தொண்டவலின்றா ம்
ஆ அவங்க சீன் காட்டுங் கா ஊர்க்குல்லா கூப்ட்டா வர மாட்டாங்க கேட்டா வர வரன்னு சொல்லுவாங்க ஆமாக்கா கூப்பிட்டே நானு எங்க போறோ மூணார்
ஓ பரவாயில்ல மூணார் போறீங்களா எப்டி இருக்குமாமா கிளைமேட் எப்டி இருக்காமா
கிளைமேட் நல்லாதா இருக்குன்னு சொன்னாங்க அதனால தா மூணார் போட்டது பிளான்னு வரந்தா சொன்னாங்க அதுக்கப்பறோ உ ஊட்டியே போடலா போடலா அது போடணும்தா
மூணார் கிளைமேட் என்னென்ன எடோ இருக்காமாமமா மூணார்ல
ஃபால்ஸ் நறைய இருக்குக்கா
அ
ஃபால்ஸு அப்பறமா பூங்கா
ஆ
அப்டி லா இருக்குனு சொன்னாங்க அது என்னன் தெர்
சேரி சேரி மூணார் வந்து குன்னூர் மாரிதா இருக்கும்மா மா கிளைமேட்டு நா கேள்விப்பட்ருக்கே
அப்டியா
குன்னூரு எப்டி இருக்கு அந்த மாரிதா இருக்குமா மூணார்
ஆ ஆ ஆ
ம்
இப்பத்திக்கு மூணாரோட கிளைமேட் நல்லாதா இருக்குன்னு சொன்னாங்க இல்ல நா லீவு வாங்கல ஃப்ரைடேதா இருந்தாலு அது லீவ் கேட்கலாமா வேணா மா இல்ல முடிச்சுட்டு போலாமா
எப்டி முடிச்சுட்டு போக முடியு
ஃப்ரைடே நைட்டுக்கா
ஓ ஃப்ரை ஆமா சார்ட்டடே சண்டே ரெண்டு நாள் லீவு
ஆ ரெண்டு நாள் லீவ்ல மண்டே எப்டி நைட்டு தா பண்ணுவோ
ஆமா அதுக்குள்ள வந்துருவீங்களா
ஆ அதுக்குல்ல வந்துருவோ
ம்
நா என்னா பண்றதுன்னு தெர்ல
அதா பேக்கேஜ் இப்போ ரூம்லா எப்டி பேக்கேஜ் மாரி புக் பண்ணிருக்கீங்களா இல்ல
இல்லக்கா அது வந்து வேனுக்கு வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு பர் பர்சனுக்கு
ம்
என்னா ஒரு டுவெண்டி பைவ் மெம்பர்ஸ் போர போறோ ரூம் வந்து கம்மியா க்காவோ ஒருத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது ரூபா அப்டி
மொத்தமாவே நூத்தம்பது ரூபா தா ஆகுமா
ஆஹா மொத்தமாலா நூத்தி ஐம்பது ரூபாய்ல்லா இல்ல ஒருத்தவங்களுக்கு நூத்தி ஐம்பது ரூபா
எங்க போறதுக்கு எப் எதுல போறதுக்கு ரூமுக்கா ம்
நீங்க போயிருக்கீங்களா மூணாறு ஆ மூணாறு போய்ருக்கிங்களா
இல்ல இல்ல போனதுல்ல நானு ஆனா நான் வந்து கேள்விப்பட்டிருக்கே குன்னூர் கிளைமேட் மாரி தா இருக்குமாமா
ஆமா ஆமா ஆமா ரெண்டு மல
அத அதா அந்த மாரிதா இருக்கு சின்ன ஊரா ஆமா ஒரு சின்ன ஊர் தா மூணாறு
அப்டியா
அப்படின்னு சொன்னாங்க ம் ஆமா
ஓ ஓ
நெறைய ரெசார்ட்ல புக் பண்ணி பாக்கலாம ஆமா மூணார்ல
அங்க மூணார்ல ஆமா ஆமா நெறைய இருக்குக்கா ஆனா நம்ம தெரிஞ்ச மூலியமா நம்ம போணும்கா
ஆமா ட்ரெக்கிங்ல
ஆ ஆமா ஆமா ஆமா அதெல்லாமே இருக்கு போட்டிங்கு ட்ரக்கிங்கு ஆ அப்டில்லாதா இருக்கு
அது எல்லாமே ட்ரை பண்ணுங்க
ஆ ஆ ஆ பாப்போ எல்லா ஃப்ரெண்ட்ஸோட தா போறோ
ஓ
ம் ப்ரெண்ட்ஸ்னா இப்ப என் சைட்ல இருந்து ஒரு அஞ்சு பேரு தம்பி சைட்ல இருந்து அஞ்சு பேரு அப்படியா ஆமா அப்றோ சித்தி பசங்க ஆ ஆ ஆ அவங்களா கிடையாது மாமா வராங்க அவங்கதா இட்டுட்டு போறாங்க ஆமா ஆமா அவங்கதா கூட்டிட்டு போறாங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியு
ஓ
அக் ஆ
சேரி சேரி இல்லங்க இப்போ போர்ட்டல் நல்லா ஓர் க்காகுது அ இப்ப பரவால்ல அன்னைக்கு இருந்து அன்னைக்கு ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சே ஐயோ அன்னைக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு
அப்ப எங்க மேலதா எதோ
ம் அதுதா அதுதா இப்ப பரவால்ல நல்லாதா ஒர்க் ஆகுது ஒன்னு பிரச்சன இல்ல
ஆ பாப்பா ஸ்கூலுக்கு போய்ர்க்காளா
ஆ பாப்பா ஸ்கூலுக்கு போய்ர்க்கா தம்பி விளையாட்ருக்கா
ம்
ம்
பரவால நல்லா பேசுறா
ஆமா நல்லா பேசுவா
எப்ப அடுத்த வருஷோ சேத்துருவீங்களா ஸ்கூல்லு
அடுத்த வருஷோ இல்ல அதுக்கு அடுத்த வருஷோ இல்ல அடுத்த வருஷோ அ சேத்தும் போது மூணு வயஸ்தா மூணு வயசு தா ஸ்டார்ட் ஆயிருக்கு ஏனா ஃபெப்ரவரில வர்துல்ல பத் த்துடே அதனால சேத்த முடியாது நாலு வயசு ஆனா தா சேத்தணு இல்லன்னா ப்ரீ கேஜ்ல போட சொல்லிருவாங்க அது ரொம்ப
அப்டியாக்கா ஆமா ஆனா இப்ப நல்லா பேசுறா பாருங்க அவே
அதா அதா ஹாப் டே தா ஸ்கூல் இருக்குமா அப்ப கஷ்டோல போய் கூட்டிட்டு வர்ணு கூட்டிட்டு போனு ம் கூட்டிட்டு வரதுக்கு கூட்டிட் போறதுக்கு எல்லா கஷ்டோ ஆஃப்டே தான ஸ்கூல்லு அதனால தா
செரி இப்ப யாரு போய் கூட்டிட்லா வருவீங்க
இப்போ நா போனேன்னா எல் கே ஜி தா ஃபுல் டேஸ்
இப்ப அதே ஸ்கூல்லே பாப்பா ஸ்கூல்லே போடுற மாரியா
அதே ஸ்கூல் தா ஆமா ம்
ஆஹ் அப்பறோ என்ன இப்போ ரெண்டு பேருக்கு செலவு இப்ப அதிகமாவு உங்களுக்கு
ஆமா
ம் ம்
இங்க குடுக்குற சம்பளத்த வச்சு என்ன பண்றது
போவேண்டிதா பார்ட் டைம் வெர்க்ஸ் என்னா பண்றது
ம் ஹும்
முஷ்டிங்களாக்கா நீங்க வேல
இல்ல இப்பதா பண்ணிட்டே இருக்கே
ஆஹ்
மவுஸ் வேற ஒர்க் ஆக மாட்டேந்த்து கொஞ்சோ மக்கர் பண்ணிட்டு ருக்கா
என்ன மவுசு ஒயர் மவுசா
ஒயர் மவுஸ் ம் ஒர்க் ஆக மாட்டேங்குது ரொம்ப க இது பண்ணிட்டு இருக்கு
நா பேட்ரிதாங்க்கா நா யூஸ் பண்ணிட்டு இருக்கே
ஆ பரவால்லயா பேட் ட்ரி மவுசு ஏ
பேட்ரி மோஸா ஐய்யயோ அப்பா அது எப்ப போது பேட்ரி போதுன்னே தெரியாது நம்மளுக்கு ஒயர் மோஸ்
ம் ஆமா ஒயர் மௌஸ்தா கரெக்டு இ இவ்ளோ நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்ச்சு நல்லா தா இருந்ச்சு திடீர்னு எனமோ வேல செய்ய மாட்டேங்குது
சின்ன மேடம் வந்து பேட்ரிக் ம அந்த சார்ஜர் மவுஸ் யூஸ் பண்றாங்க
ம் ஹு ஓ சார்ஜ் போட்டு வச்சுக்கணுமா பரவால்லல அது இப்போ சார்ஜ் நிக்கிதா கரெக்டா
தெரிலக்கா அதெல்லா என்னனு
ஆ நம்ம மற திடீர் மறந்துட்டோனா ஃபோன் மாரி சார்ஜ் போட்டுறது மறந்துட்டோனா என்ன ஆகு
அதா என்னானு தெரிலயே அவ்ளோதா போ வேண்டியதா
இப்போ திடீர்னு வண்டியில போயிட்டு இருக்கும்போது ஒர்க் பண்றோம் அப்போ திடீனு இதச்சுன என்ன பண்ண முடியும் பேடரி கூட கடல எங்க சுத்தி வாங்கி போட்டுக்கலாம் சார்ஜுக்கு என்ன பண்றது ஃபோன் மாதிரி தானே
ஆ அதான் லேப்லயே மவுஸ் இருக்குது அது யூஸ் பண்ணிக்க வேண்டிதான் அப்டி தான் சொல்லுவாங்க அஹ அஹ
ம் அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா
மதியானம் தா
மத்தியானம் வந்து சாம்பாரு முருங்கக்கா கிழங்கு கத்திரிக்காய் போட்டு சாம்பரு
என்ங்கன்னா போறீங்களா
இல் ஆ சாய்ந்திரம் போவோ எங்காச்சும் போவோம் சாய்ந்திரமா அப்டியே
இப்டி ஊட்டில்லா போவீங்களா
ஆ ஊட்டி போ மாட்டோம் சும்மா அப்டியே வெளியே போயிட்டு வருவோம் ஆமா ம் என்ன இப்போ ரொம்ப காத்து கிளைமேட்டா அதனால வந்து எங்கேயுமே போ முடியறது இல்ல ரொம்ப காத்து குழந்தைங்கள எல்லாம் கூட்டி போணுன்னா கஷ்டம்
ஆ
ம் ம் காத்து அடிக்குது ரொம்ப செரியான காத்து ஆடி மாசம் வந்துரு ச்சு அதனால காத்து ஜாஸ்தியா இருக்கு இந்த மாசம் முடியற வரைக்கும் அப்டி‌தான் இருக்கும் காத்து கரண்ட் எல்லாம் அடிக்கடி போயிருது காத்துக்கு ம ரல்லாம் விழுந்துருது காத்து அடிச்சு
ஆமா அங்க எல்லாம் மண் சரி மல சரிது
ஹ அந்த மாரி‌ தான் அது வந்து மழ வந்தா தான் மண் சரிவு இப்ப காத்து அடிக்கிறதுனாலயும் இந்த பழைய மரம் எல்லாம் கொஞ்சோ ஸ்ட்ராங் இல்லாம இருக்கும்ல்ல அதெல்லாம் விழுந்துருது அது பத்தா நமக்கு கரண்ட் இல்லாம ஆயிடுது இந்த காத்து வந்துச்சுன்னா அந்த மாரி எல்லாம் ஆகும்
ஆ கொஞ்சம் ஆனா கொஞ்சம் மயம் தான் உங்களுக்கு எல்லா
பயம் எல்லாம் ஒன்னும் இல்லை நல்லாதான் இருக்கு அதுல்லா ஒண்ணு பிரச் சனை இல்ல என்ன கரண்ட் அந்த காத்த அடிக்கும் போது கொஞ்சம் கரண்ட் போகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இப்ப இந்த வரைக்கும் ஒன்னும் ஆகல
ஆ ஆ ஆ செரி நீங்க ஏதோ சி ஆமா ஆமா இதோ சிறுத்த வந்துச்சுன்னு சொன்னீங்க என்ன
ஆமமா ஆமா சிருத்தை காலையில் அஞ்சு அஞ்சு மணிக்கு வந்து போ அந்த வழியில போயிருக்கு எங்க மாமனார் வந்து பாத்தாராமாம சிறுத்தை வந்து போது போத அது வந்து அந்த சைட நடந்து போயிட்டு இருந்திருக்கு அப்றோ ஒரு ஆறு மணி இருக்கும் கரெட்டா ஒரு ஆறு மணி இருக்கும் ஆ பத்தா ரெண்டு நாய் வந்து சிறுத்தையை துரத்திட்டு போதாம ரோட்ல
ஐயையோ
போற மெயின் ரோட்ல தொரத்திட்டு போது
உங்க மாமனார் பாத்தாங்களா
தரமா பாத்த ஒரு ஒரு மாரி சிறுத்த எந்த கலர்ல இருக்கு அப்டியே மஞ்சள் கலர்ல புள்ளி புள்ளியா அந்த மாரி பாத்தாராம அது பாட்டு போய்ட்டு இருந்து சும்மா மா இவரு போய்ட்டாரு எங்க மாமனரு அஞ்சு மணிக்கு போய்ட்டாரு
ஆ
ஆனா அதுக்கு வழி தெரியாம மறுபடியு ரோட்டுக்கு வந்தேன நா பாக்கல வெளில போறதுக் குள்ள அதா ரொம்ப ஃபார்ஸ்ட்டா ஓடுமாமே ஓடிச்சு
ஆஹ்
நாய் தொரத்திட் போய்ருக்கு சிறுத்தய ஒரே ஒரே பரபரப்புதா
சிறுத்தையதா சிறுத்ததா நாய் தொறத்து
அஹ் அ புதுசா அதுதா அவங்க ஏரியாவுக்கு வந்துட்டாங்கல்ல எங்க ஏரியா உள்ள வராது தென்ட்டு அதனால இவங்க ரெண்டு பேரு சேந்து அவங்கள துரத்திருக்காங்க அதுதா இருக்கு நெறய வாட்டி எல்லா இந்த மாரி எல்லா வேட்டை ஆடிருக்கு ஒர் ஒரு நாளு அங்க பக்கத்து ம் இல்ல பக்கத்து வீட் ட்ல ப அங்க அந்த பக்க அந்த சைடு கீழ ஏரியால அ வந்து நாய் சாப்பாடு வச்சாங்களாமா ஒருத்தவங்க வீட்டுலந்து நாய் வளத்துறாங்க அந்த நாய் கு வந்து வெளில போய் சாப்பாடு வச்சுட்டு மறுபடியு ஒரு நிமிஷ கழிச்சு வந்து பாக்குறதுக்குள்ள நாய காணமாமா அப்ற எங்கடான்னு எட்டி பாத்தாங்கனா சிறுத்த வந்து அப்டியே நாய் இழுத்துட்டு போய்ட்டு இருக்காம்மா அந்த இதுக்குள்ள ம் சிசிடிவி கேமரால வந்து இதா இருக்கு பதிவாய்ருக்கு அதெல்லா
ஆ சரி இருக்கா கூப்பற ஆ ஹ
கால் கட் பண்ணவே மாட்டங்கது